உனக்குக ன்னவாமா என்னமா படுக்குற நேர ஆயிட் எ சும்மா
அப்டிங்ளா அப்ப என்ன வெச்சிடுங்க தூங்க சொல்றீங்க
ஐயோ அப்புட் டி இல்ல ந டேரெக்டால்ல சொல்ல மாட்டிங் மூஞ்சில அச்ச மாரி சண்ட காஸ் பட்டு
பேச்சி குடுக்குனுங்க
ஆமாங்க அதுனால் நானு அந்த மேர்லா பண்ண மாட்டங்க தூங்காத கூட உங்ளுக்காக நா காத்துட்டுருந்தங்க நீங்கோ கால் பண்ணுவீங்க பேஸ்லான்ட்டு
சேரி சேரிங்க நன் ட்ரிங்க என்னங்க உங்க ஊர்ல பண்டிகன் சொன்னீங்க இன்னி வெரிக்கு கூப்புல்லிங்க
பண்டிக தாங்க ஊர் சப்பாண்ட ஹ
நானே கூப்ட வேண்டிது நானே கேக்கு கேக்க வேண்டியதா இருக்குங்க எனக்கு கொஞ்சோ வெக்கமா இருக்குங்க
ஏங்க இங்க பாருங்க ஊர்லப் பண்டுகுதா நம்ம வீட்டுல பண்டகதா கூப்பல்லா இப்ப எங்க அம்மா அப்பாவு அதேதாங்க கேட்டாங்க ஏமா நாங்க வரட்டுமா வேணவான்னாங்க சொல்றேயிருப் பண்ணிக்கிறே நா
ஏங்க கஷ்டமா இல்லைங்களா எப்டி கேக்கற்திக்
ஆமாங்க எயா பசங்க கூட கேட்னுகிறாங்க மா புதன்கம் பிரியாணி செய்யிங்கமான்றாங்க செய்வோ ப்ரெண்ட்ஸ் அவே ப்ரெண்ட்ஸ் எயா பிரரெண்ட்ஸ்ங்க எல்லாரையு கூப்டா கம்பல்சரி ஒரு பத்து கிலோனா செய்யணுங்க ஆள் வெச் சி ஒன்ன க பத்தாயிர ரூபா இல்ல பாரே ஐந்தாயிரம் ரூபா செலவவுங்க பணோ கோ ஒன்னு பணோ ஒரு பக்கோ இருக்கட்டுங்க செலவு பண் சாப்புட்றதுல போய் என்ன இருக்குதே இப்ப இவுங்கக் கா வோட வீட் வீட்டுகாரு அவுங்க மாமா அவுங்க இவுங்க சித்தப்பாவோ சொந்த சித்தப்பாவே இறந்துட்டாரு அதனால இவரு வந்து இது சாமிக்கு மால கூட போட கூடாதுன்றாங்க செத்து மூணு மாசோ கூட ஆகல அதனால அதுவே செய்ய கூடாதுன்னு சொல்லிட்டிருக்காங்க எல்லா ஆ அதனால தாங்க நா யோசிக் யறதா இருக்கு அதனால தா கூப்டுட்டா எல்லாரையு நல்ல மாரி செஞ்சு கவுனிச்சி அனுப்பணுங்க புரியுதுங்களா ஒரு வேல அவுங்கல கூப் கூப்புட்டா கூட மனசார அவுங்க சாப்பாடு போட்டு சந்தோஷமா அனுப்பறதுதா என்னோட எப்பவுமே என்னுடையது இல்லையா
உம்
இல்லன்றது நம்ம வெளிப்படயா கூட பேசிக்லாங்க இல்லங்க நம்ம செய்ல நம்ம என்னங்க பண்றத கூட பேசிக்லா அதனால உள்ள ஒ ஒண்ணு வச்சிட்டு வெளிய ஒண்ணு வச்சுட்டு வாங்கன் சொல்ட்டு அவுங்ள அவ்மதிக்கிர மார்லா எது பண்ணகுடாதுங்க அதுசென்னங்க வந்து நம்மள நம்பி ஒரு ஃபிரெண்ட்ஷிப்பா வராங்கன்னா அதுக்கான ஒரு இது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுது தாங்க மதிச்
ஆஹ் ஆமா ஆமாங்க இல்ல நானு உங்கள சொல்லிட் ருக்கறன்னா எங்க வீட்லலாம் பத் த்து வருஷோ ஏழு வருஷ்த்துக்கப்றோ ஒரு பண்டிக வந்ச்சிங்க ஜோலார் பேட்டு இது எங்க ஊர்லயே பயங்கரமா கொண்டான்னாங்க அந்த பண்டிகல்லா
என்னா பண்டீங்க ஏழு வர்ஷ்த் ஒரு மொற
இந்த மாரியம்மா பண்டிக வந்ச்சி மூணு வர்ஷத்க் ஒரு மொற தா நடுல நம்பூர்ல கொரோனா அது இத வந்ததுனால சும்மா கூல் லூத்திட் போய்ட்டாங்க அதனால எதுமே ன்டுல அதையு மீறி ரொம்ப வர்ஷோ கலிச்சு கிட்டத்தட்ட ஏழு வர்ஷோ ஆயிடுச்சிங்க பண்டிக செஞ்சி அது செய்யுபோ து எல்லார் வீட்லயுமே ரொம்ப கிரேண்டா பண்ணாங்க நாங்க வந்துட்டு வாடைய் விட் ட்ல தாருக்குறோ பட் எங்க வீட்ல வந்துட்டு சாப்பாடு போடுறதுக்கான எடோ வசதி கெடையாது எல்லாரு கேப்பாங்க எத்தன வர்ஷோ கழிச் ச்சி பண்டி செய்றாங்க எல்லாரு வீட்டுக்கு நாங்கல்லா கூப் ப்புறோ நீங்க ஒரு மொற கூட கூப்புல்லயே சாப்பாடு நீங்க செஞ்சி போட மாட்டீங்களா எங்களுக்கு சாப்பாடு செஞ்சிப் போட்றது விஷ்யோ கெடையாது நம்ம இருக்
அது தாங்க ஆ நானும் துதாங்க யோ சிக்கிறேன் பசங்கள எனக்குலா எல்லாரையும் கூப்ட்டு செய்யணுனு ரொம்ப ஆசங்க சொந்தக்கார ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் அதே கூப்ட்டு ஒரு நாள் சாப்பாடு குடுக்கணுனு ரொம்ப ஆச ஆனா அதுக்கான இடவ சதி இல்லயா அவுங்கள எங்க உக்கார வைக்கிறது அப்டில்லா யோசி க்கும் போது அதுவே கஷ்டமாகுது என்னன்ன அதுக்கும் இன்னொன்னு ஆசன்னா ஒரு நல்ல வீடு கட்டிட்டு ஒரு மாடி மேல் நல்ல சாமியானா போட்டுட்டு எல்லாரையும் கூப்புட்ணுனு ஆசங்க எனக்கு க்கு
இதே தாங்க இதே தாங்க நானும் ஒரு வீடு கட்டிட்டு எல்லாரையும் கூப்ட்டு ஒரு விருந்து வை க்கணும் அந்த ஒரு இதற்காகவே ஒரு சின்ன ஒரு பங்க்ஷனு நாங்க வச்சது கூட ஒரு ச் இந்த விஷ்யத்துக்காகவும் நாங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சது எல்லாரும் நம்மள கூப்ட்டுருகாங்க நம்ப யார் யுமே எந்த விஷ்யத்துக்கும் கூப்ட்டு சாப்பாடு போட்டதில்ல வீடு கட்டலான்னு ஆரம்பி ச்சோ அது ஏதோ ஒரு விஷ்யத்துல போய் முடிஞ்சிருச்சு அ கட்ட முடில அட்லீஸ்ட் இதையாவது லாம் அதுக்கடுத்து நாங்க ஒரு வீடு கட்டனூங்க ஒரு கோளோட இருக்றன்
கண்டிப்பாங்க கடவுளோட ஆசிர்வாதத்தோட அடுத்த வருஷத்துக்குள்ள ரெண்டாயிர தி இருவத்தி ஏழு நீங்க வீடு கட்றீங்க திறப்பு விழாக்கு ரிப்பன் வஷ்ட்டு என்ன கூப்புர்றீங்க
கண்டிப்பாங்க ஆனா க வெட்டக்கோ ரிபன்னு வெட்றதுக்கு கூப்ட மாட்டாங்க
சேரிங்க சேரிங்க
வெட்டும் போது வேணா கூப்புர்றங்க
சேரிங்க கை தட்றதுக்கு வேணா கூப்டுங்க
கை தட்றதுக்கு கூப்புர்றங்க
ம் சேரிங்க சேரிங்க கண்டிப்பாங்க கண்டிப்பா கட்டுங்க ம் கண்டிப்பா கட்டுவீங்க எனக் கு அந்த நம்பிக்க இருக்குது நீங்க கண்டிப்பா கட்டிட்டு என்ன கூப்டுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையு இருக்குது அதுனால் ல நீங்க என்ன பண்றீங்க சீக்கிரொ வீடு கட்றதுக்கான வழி எங்கெங்கல்லா கெடைக்கிதோ அந்த வழியெல்லா தேடுங்க நீங்க உங்களோட முயற்சியில பண்ணுங்க இப்போ ஆ லேடிஸால முடிக்க முடியாத விஷயொ எதுவுமே கடையாது இந்த ஒலகத்துல ஆம்பளைங்க அ சொல்லுங்க
பைய வந்துட்டு இப்போ தாங்க ஃபர்ஸ்ட்டியர் காலேஜு முடிச்சிருக்கா அவங்கிட்ட நா சொன்ன இல்லப்பா நீ என்ன பண்ணு இப்ப கொஞ்சொ காசு இல்ல செகண்ட்டியர் நா ஒனக்கு லோன் போட்டுர்ற அப்டின்னா அவன் ஆ அம்மா எனக்கு லோன் போட்டுட்டா நா சம்பாதிச்சி லோன தான கட்டுவே நா நா எப்டி வீடு கட்றது நீ என்ன படிக்க வெய்யி நா சம்பாரிச்சி நா வீடு கட்ணோ கார் வாங்கணு அப்டின் சொல்றாங்க
சூப்பருங்க இப்பவே அந்த மைண்ட் இருக்குது பாருங்க வீடு கட்ணு கார் வா ங்கணுன்ற இப்பவே வந்து அ பசங்களுக்கு அந்த பச அந்த மைண்ட் இருக்குற பசங்க தாங்க நஜமாவே முன்னேறுவாங்க கவலையேப் படாதீங்க உங்க பையனுக்கு வந்து நல்லா வளத்துருக் கீங்க பெருமையா இருக்குங்க அதெல்லா நெனச்சா எனக்கு
சேரிங்க நா உ அப்பறமா சொல்லுவோங்க இன்னு ந ஓரளவுக்கு நல்லா வளர்த்துருக்கன்னு சொல்லலாம் ம் பரவால்லைங்க ஆனா அது அவங்க வந்து செஞ்சு காமிக்கணும்ல்லைங்க
ஆமாங்க. இல்லலைங்க, இல்லைங்க ஆ சொல்லி காமிக்காத தெரியுதுங்க என்னனு. வீடெல்லாம் கட்டணுமா என்ன படிக்க வையுமான்னு இப்பவே அவன் ஒரு பிளான் போடறான்னா அது கரெக்டா தானங்க இருக்கும். நீங்க படிக்க வைக்கிறதுக்கான செலவு போட்ணுமா நான் பின்னாடி நானு வந்து வீடு கட்டுறதுக்கானு நான் செலவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான்னா யோசிக்காமல்லாம் குழந்தைங்க சொ சொல்ல மாட்டாங்க இல்லலைங்களா? இப்ப வந்து நம்ப ஒரு மு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலதான் ஒரு சொந்த வீடு கட்ணும் ஆ நம்ப சொந்த வீட்டுல இருக் ஒன்னும் பிள்ளைங்க வந்து நாளைக்கு கஷ்டப்படக்கூடாதுனு ன்ற மைண்டே அப்பதான் வந்துச்சு நம்பளும் ஒரு கோட்டர்ஸலயே வாழ்ந்துட்டு வந்துட்டோம் ஓகேங்களா இப்ப வந்து நம்ப புள்ளைங்க என்ன சொல்லுதுங்க சொந்த வீடுன்றது எவ்ளோ பேருக்கு கனவு எல்லாருக்குமே நமக்குன்னு இல்ல எல்லாருமே வந்து சொந்த வீட்டுல ஒரு ஓலை வீடுன கூட நம்ப மண்ணு, நம்பளோடைய எடம் அப்படின்னு இருக்கும்போது அது ஒரு வேற வழிதாங்க அது என்னவோ கரெக்ட்டு தாங்க. பசங்க நினைக்கறது வந்து அப்படியே விடுங்க. ஆனா நீங்க வந்து அந்த கொழந்தை படிக்கறதுக்கான வழி என்னமோ அத மட்டும் கொஞ்சம் ஏஏ அழகா மேற்கொள்ளுவாங்க
ஆமாங்க அது அதாங்க பண்ணிட்டு இருக்கேன் நானும் வீடு கட்டி போய்டணும் அதாவது வாடகை வீட்லயே ரொம்ப வருஷமா இன்னி வரைக்கும் சொந்த வீட்டுல நான் இருந்து ஆசை பாத்ததில்ல்லைங்க என்னோட அப்பா அம்மா இதுலயும் சரி இப்பயும் சரி வாடகை வீட்லயே இருந்து இரு இந்த மாறி கழிச்சிட்டு போய்ட்டேங்க. நம்ப ஆசையே நம்பளுதுனு ஒரு வீடு நம்ப பசங்களுக்குன்னு எதாவது ஒன்னு பண்ணி வச்சுட்டு போகணும்.
ம் ம் கண்டிப்பா நாளைக்கு குழந்தைங்க இந்த நம்மனால வெளிய வந்த வெளி உலகத்துக்கு வந்த கொழந்தைங்க கஷ்டப்படக் கூடாது அது முடிஞ்சவர நம்ம ஒரு போராடி அது அட்லீஸ்ட் அவங்களுக்கு அந்த நெழலனா குடுத்துட்டு போணு அவ்ஙக ப்பா அவங்க சாப் ட்டு அவுங் அவங்களோட ம் படிப்புக்கோ அவங்களோட இதுகொ வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோனா அவுங்களோட உதவியால அவுங் அவுங்களுக்கே அந்த சேஃப்டி பண்ட்டு வெச்சுட்டு போயிட்டோனா கொஞ்சோ ஓரளவு நிம்மதியா இருப்பாங்க எதை பத்தி கஷ்டப்படாம ரொம்போ அலையாம இருக்கிறதுக்கு ஒரு நிழல் இருக்குதா நெனச்சு அவுங்க சம்பாதிச்சி அவுங்கள பாத்துக்குற அளவு திறமை வளந்துருங்க.
ஆமாங்க
பொட்ட பொண்ணோ ஆம்பள பசங்களோ ஆனா அத கரெக்டா குடுத்துருனுங்க பசங்களுக்கு
ஆமாங்க ஆமாங்க பாப்பாதாங்க என்ன பண்ண போறான்னு தெரியல அவ படிச்சிட்டு அவ்ளூ எதாவது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குங்க
ம் கண்டிப்பாங்க பண்ணுவாங்க பண்ணுவாங்க போதுங்க அதுவே பெரிய விஷயொங்கோ ஆமாங்க
அப்புறோ எ எங்க பாப்பா இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்லதாங்க படிக்கிறா போனாங்க ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் நாளே போ உடனே அவுங்களுக்கு புக்ஸ் நோட்டு எல்லா குடுத்து விட்டுட்டாங்க
சூப்பருங்க வெரிகுட்டுங்க
ஏ அந்த ஸ்கூல்ல படிப் க வெக்கிறதுல இருந்து செலவு ரொம்ப கம்மி ஆயிச்சுங்க ப்ச் அந்த பணத்த அப்றொ காலேஜ்ல போயிட்டு வெளிய சேர்த்திருகாங்க
ஆமாங்க வெரி குட்டுங்க நெஜமாதாங்க இப்ப நாங்க என்ன பண்னோ தனியார் பள்ளியிலயே படிக்க வெச்சிட்டோங்க நாங்க வந்து ரொம்ப சிரமோ படுறோ அவ என் குழந்தை என்னவோ கேட்டா எம்மா லெவன்த் ட்வீல்வேத் வந்து என்ன கவர்மெண்ட்லயே போடு நா படிக்கிற அப்படின்னுதா கேக்குறாங்க எங் வீட்டுக்காரர் என்ன பண்றார்னா பரவால்ல அந்த அம்பதாயிரொ பாத்தோம்னா பசங்களோட ஒழுக்கம் போயிடூ இவங்க இங்க இங்கே ரவுடித்தனம் பண்றா இவ இங்கேயே கண்ட்ரோல் பண்ண முடில இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் போனா ஒன்னோட ஒன்னு சேந்து இந்த மாரி ஆயிடு பசங்கன்றது எங்க வீட்டுக்காரர் நம்பிட்டார் அத எங்க போனாலு நம்ம வழக்கு எல்லாமே அப்படிதாங்க இருக்குதுங்க பிரைவேட் கொல அப்டிதா இருக்
என்னங்க பண்ற வேலெல்லா பண்றாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு பண்றவங்க பிரவேட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு
ஆ அவ்ளோதாங்க வித்தியாசம் நெஜமா தா அதுவே நல்ல எனக்கு தெரிஞ்சுகா உம்
வெளிய வந்து பாருங்க வெளிய வரும்போது அந்த ஸ்கூல் பசங்க இந்த ஸ்கூல் பசங்க எல்லா ஒன்னாதான்ங்க இங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸா சேந்து சுத்துறாங்க. எல்லா வேலையு இவங்க ஒன்னா தாங்க செய்யறாங்க
ஆமாங்க ஆமாங்க அது உண்மதாங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க உம் அப்பறோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ
எனக்கு அப்படியே தூக்கம் வருதுங்க தூக்கம் இலுக்குது ஆனா போய் படுத்தனா தூக்கமே வர்றதில்ல
இருக்குதுங்க இப்ப இருக்கிற ஒடம்பு நெலைமயே அப்டிதாங்க இருக்குதுங்க தூக்கம் வர மாரியே இருக்குது இப்ப படுக் க்குறமா தூக்கமே வர மாட் இருக்குதுங்க அதுவே டென்ஷன் ஆகுதுங்க தூக்க வராது
அப்ப நா இன்னு உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு முற பேசலாமா
சரிங்க நன்றித் தோழி நன்றி தோழி
ஏங்க ஒடனே நன்றி
இல்லைங் தோழி இது நேரம் ஒதுக் க்கப்பட்டது முடிந்துவிட்டது தோழி அதுக் க்காக நன்றிய தெரிவித்தேன் நன்றி இப்ப தெரி்யுதுங்களா ஏ நன்றி ஆ
நன்றிங்க வெச்சறே
ஆஹ் வச்சிருங்க